ஹலோ
ஆ ஹலோ வணக்கோ
அ ஆ உங்களது டெய்லி பதிவுகள சொல்லுங்க
அ புரில டெய்லி
டெய்லி ரொட்டீன்களலா
டெய்லி ரொட்டீன் என்ன ஆறும் ஆறு ஆறும் ம் ஆற்ர அப்டியே நெளிச்சு எல்லா எந்திரிக்க ஆற்ரையாய்ரு அதுக்கப்றோ போய்ட்டு பால் காய வச்சு ட்டு குடுஸ்ட்டு அதுக்கப்புறோ சமையல் ஆரமிஸ்ட்டு ஏழ்ரைக்கு வேல ஆரமிக்கிறதா
ஓ சேர் சேர் செரிங்க
அதுக்கப்புறோ வந்துட்டு பாப்பா ஏழு ஏழ்ரைக்குதா எந்திரிப்பா அவளுக்கு பால் காய்ச்சி குடுத்துட்டு பிரஷ் பண்ணி விட்டுட்டு
சேர்மா
அப்றோ எங்க அப்பா வந்து எட்ரக்கி எந்திருச்சு வருவாங்க வந்து அப்புறோ அவளுக்கு சாப்பாடு ஊட்டிவுட்டு ஸ்கூல்க் கெளப்பிட்டு கொண்டுபோய் உட்டு வருவாங்க அப்பறோ நம்ப ரெகுலர் வேல நம்ப பாத்துட்டிருக்க வேண்டிதா
ஓ சேர் சேர் செரிங்க
ஆனா ஊருக் வந்தாத்தா எந்திரிக்கவே முடியறதுல்ல அங்க கூட நாம்பதா செஞ்சாகுன் எந்திச்சிர்றோ
அதா அதாங்க இங்க செய்யறக்கு ஆள்ட்ருக்குங்காட்டி எந்திரிக்கிறீங்க கொஞ்சோ
இருப்பாங்க நா மெதுவா எந்துர்ச்சுக்குலா அப்டின்ற மாரி இல்ல
அது அதாங் செரி செரி செரிங்க ம்
நேத்தெல்லா நேரமா தூங்கிட்டீங்க போல நானு ஒன்போது அம்பதுக்குல்லாம் மெசேஜ் பண்ணும்போது நெட்டு கூட ஆஃப்ல தா இருந்துச்சு
ஆ ஆமா ம்மா கொஞ்சோ எனக்கு நேத்து கொஞ்ச சலுப்பாயிருச்சுங்க அதனால கொஞ்ச நேரமே தூங்கிட்டேங்க
சரி சரி சரி வழக்கமா எத்தன மணிக்கு தூங்குவீங்க
வழக்கமா பத்து மணி ஆயிருங்க பத்து பத்தரை ஆயிருங்க
செர் செர் செரி
அப்புறோ இப்பல்லா ல்ல இப்ப நா இது கொஞ்சோ பேச ஆரம்பிச்சங்காட்டி இது கொஞ்சோ நா பக்கமா ரீசன்டா தா ஆரம்பிச்சதுங்க அக்கா சொல்லி ஒரு ஒன் வீக் தா இருக்குங்க அதுல இருந்து அப்புறோ கொஞ்சோ நா தோட்டத்து க்கு போறத தவிர்த்துட்டு ஒரு இத கொஞ்சோ பாத்துட்ருக்கங்க அறந அர நாள்
ம் ம்
ம் அதா டெய்லி ஒரு அஞ்சு ஆறு மணிக்காட்ட அஞ்சுற ஆறு மணிக்காட்டு எந்திரிக்குங்க
ஓ அஞ்சர மணிக்கே எந்திர்ச்டீங்ளா ஓகே
ஆமாங்க ஏன் வீட்ல நாலு நாலே முக்காலுக்கே எந்திர்ச்சுவேங்க அப்பா வ பால்கற்க்க போறக்கெல்லாங்க
ம் ஹூம்
அ தோட்டோ கொஞ்சோ கொஞ்சி கொஞ்சோ பா தூரமா இருக்கங்காட்டீங்க
செர் செர் செரி
அப்புறோ அந்த டைம்ல அம்மாவுமே எந்திரிச்சிருவாங்க அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிருவாங்க அம்மாவுமே
ம் காஃபி போட்டு குடுக்கனுன்னு சொல்டு அவங்ளு எந்திரிச்சிருவாங்க
ஆமாங்க அப்புறோ அப்ப இருந்தே அவிங்ளுமே எல்லா வாசல்லா கூட்டி அப்புறோ எல்லா சுத்தம் பண்ணி அப்புறோ சமைல்க்கு ரெடி பண்ணிடுவாங்கங்க
ம் அங்க அக்கா ஊருக்கு வந்தப்போ யாருங்க அக்கா சமையலா இல்ல அம்மா சமையலா
அப்போ அக்காவு ஹெல்ப் பண்ணுவாங்க சில டைம் அக்காவே பண்ணுவாங்க அம்மா வீட்ல ஏ வேல செய்யி எதாவோ எதனாச்சுனங்க அப்புறோ மத்தபடி அம்மாவே பண்ணிருவாங்க ம் ம் ம் அங்க உங்க ஊரு பக்கோ எதாச்சு ஏதாவ் விசேஷம் இருக்குங்ளா ஹலோ
இல்லேங்ளே எங்க கணவர் வீட்டு சைட்ல கேக்குறீங்ளா இல்ல அம்மா வீட்டு சைட்ல கேக்குறீங்ளா
ஹலோ ரெண்டு பக்கோ ஏதாச்சுங்க ஏதோ ஒரு கோவில்
எங்குமே விசேஷோ இல்லிங்ளே ஏன் திடீர்ன்னு கேக்குறீங்க ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ என்னாச்சு திடீன்னு ஒரு நிம்ஷோ அப்டியே கட் ஆய்ருச்சு இப்ப கேக்குதுங்ளா இப்ப கேக்குது நீங்க பேசுறது
கேக்குது கேக்குதுங்க கொஞ்சோ இணைதள பிரச்சனைங்க நெட்டு ஒர்க்குங்க
செரி செரி செரி அங்க ஏதோ கோயில்ல பங்க்ஷன் போல பாட்டு பாட்ற சவுண்ட்டெல்லா கேக்குது
ஆமா ஆமாங்க அது என்னன்னா மாதம் மாதோன்னா சங்கடகர சதுர்த்தினு ஒரு சதுர்த்தி வருங்க
செரி செரி செரி அதுக்காகவா
ஆமாங்க அதுக்காகதாங்க அது மாசத்திக்கு ஒரு மட்டு வருங்க அப்புறோ அது எப்பவுமே விஷேசோ இருக்குங்க
ஒ இங்கே எல்லா அந்த மாரி எதோ எதுவு இருக்குற மாரி எனகு தெரில
சேரி சேரி சேரிங்க அது பாத்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா அவிஷேகங்க
ம் சாப்பாடு
ஆமாங்க எப்பவுமே மாசத்துக்கு ஒரு மட்ட வருங்க அப்புறோ ஊர் மக்கள் பொதுவலயே காசு குடுத்துருவாங்க அப்ற வந்து அவிங்களே ஊசு பண்றீங்களா சாப்பாடு பண்ணீங்க போட்டுருவாங்கங்க நம்ம க கன்னாய போய நம்ம க அந்த அரதான் அது இப்போ கொஞ்சோ அதுக்குமே வரதில்லைங்க ஒரு வீட்டுக்கு வீடுங்க நூத்தம்பது ரூபாய்ங்க வரிங்க
ஓ அந்த விசேஷத்துக்கா
ஆமாங்க
சேரி சேரி சேரிங்
சொல்லு ஆ அபிஷேகம் பண்ணீங்க சுண்டல் பஞ்சாமுர்தோ தக்காளி சாப்பாடுங்க உப்மாங்க அ நம்ம விருப்பத்துக்கு எல்லாம் பண்ணிருவாங்க
அப்புற அது இல்லாம அந்த பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அதுக்கெல்லாமே
அ அதுக் ஆ அதுக்கு அதிக தா பூசை உண்டு இல்லீங்க
ஓ சரிெ செரி செரி அங்க என்ன கோயில் விநாயகர் கோயில்யா இல்ல எந்த கோயில்ல
அது அம்மன் கோயில தா வருங்க
ஆஹா செரி செரி செரி
இது விநாயகர்க்கு கோவில சதுர்த்திங்க விநாயகர் சதுர்த்தி அதை வுட்டா சங்கடகர சதுர்த்திங்க
ம் இங்க வந்து பகவதிய அம்மன் கோயில் உங்களுக்கு தெரியுனு நென க்கிற அங்க வந்து எப்பவுமே அமாவாசை பௌர்ணாமிக்க எல்லா வந்துட்டு எப்பவு இந்த சனிக்கிழமை கூட உங்க அக்கா வீட்டுதா பூசை பண்ணியிருப்பாங்க போல அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல
அததாங்க
நீங்க வந்து இங்க வந்துருந்தீங்களா
நா வர்லீங்க நல்லா வந்து வருஷருக்குங்
கூப்டாங்ளா அழைப்பு வந்துச்சா
அழைப்பு சொன்னாங்க இப்புடினுங்க அழைப்பு எல்லா குடுக்லீங்க நீங்கனா ஆமாங்க நாங்க அதிகமா வந் து ஏதா பாக்கணும் தாங்க ஏதா நல்லது கெட்டதுன்னா தாங்க அதிகமா வருவங்க
அப்படியா
ஆமாங்க
லீவு தானே அப்படியே ஒரு எட்டு வந்துட்டு போனா எல்லாரையும் பாத்த மாரியு
ஆ வர்லாங்க ஆனா இப்போ அவிங்க அங்க கொஞ்சோ பாப்பாக்கு ஸ்கூல் சேக்கனு பக்கோ தனியா போனங்காட்டிங்க ஒரு ரெண்டு மட்டோ வந்தங்க அதுக்கப்றோ வறக்கு எனக்கு டைம் ஆ போனங்க
சேரி சேரி சேரி
அப்றோ எனக்கு டைம் இல்லைங்க ஆ பரவால்லைங்க
சேர் சே சே
ஆ கொஞ்ச கொஞ்சோ தா தள்ளி தா இருக்குங்க நல்லா காத் காத்தோட்டமாங்க கொஞ்சோ தள்ளி தா இருக் க இப்பதா மெயின்லியே ரோட்டு மேல இல்லைங்க
பாப்பா ஸ்கூல் போறக்கு அவ்ளோ தூரம் இல்ல இருந்தாலு அங்க ஒரு பத்தாயிர் ரூபா வேஸ்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டாங்க
அதா அதாங்க அது என்மா மொதல்ல இருந்தே போகணு போனுன் சுத்திட்டு இருந்தா அப்ப அக்கா விருப் படியே போயிட்டாங்க
உங்க மாமாவ சம்மதிச்சி போனதுதா பெரிய விஷியோ
அதா அதாங்க
அவரு இங்க இருந்த ஏதோ ஒரு வேலைய பாத்துக்கிட்டு இருப்பாரு தூண்டு குட்டி வேல காட்டு வேல அங்க போயி ஒரு வேலையு செய்றக்கு இல்லாம ஊட்டுக்குள்ளேயதா வந்துருகோனு
அத பாத்தாலு அப்புடித்தாங்க பாத்தீங்கன்னா பால் இங்கிருந்து கறந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் கொண்டு போய் குடுத்துட்டு வருவாங்கங்க
எலக்டரிக் வண்டி தானே எலக்டரிக் வண்டி வாங்கிட்டாங்க அப்றோ அதுல போறது தானே இருந்தாலு அளச்சலு தா அவ்ளோ தூரோ போறது
ஆமா ஆமாங்க
ஏதோ வெளிய மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா கூட போய் தனியா இருக்லா
அதா அதாங்க
சேரி அது அவுங்க விருப்போ அக்கா அக்கா மொதல்ல இருந்தே என்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க வெளியூர் போகணு அப்டின்ற மாரி ஆனா அவரு வேலைக்கு கம்பெனில கூப்புட்ல போல என்ன போன வெளி ஊருக்லா வர சொல்லி
ஆமா ஆமாங்க அதனால இந்த போலீங்க நீங்க என்ன பாத்துருக்றீங்ளா
ஃபோட்டோல பாத்துருக்கே நேர்ல பாத்ததில்ல
நேர்ல பாக்ளிங்லா
போட்டோல காமிப்பாங்க எந்தம்பிய அப்டி பண்ண எப்டி பண்ணேன்னு ஒரு சிலர் டைம் கம்பளைண்ட் பண்ணுவாங்க
ஓ சேரி சேரி சேரிங்க நா உங்ககிட்
சேவே கம்ப்ளைண்ட் பண்றதெல்லா பாத்துட்டு செரிப் பைய ரொம்ப சின்ன பயனாட்ருகுது அப்டின் நா நெனச்சிட் ட்ருக்கு ஆனா பேசறப்பதா தெரியிது இவ்ளோ மெச்சூரிட்டியா எந்தம்பி கூட இந்த மார்லா ஒரு மெச்சூர்டா இருக்க மாட்டா அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் வந்துச்சு
சேர் சேர் செரிங்க எல்லா அனுபுவுந்தாங்க சின்ன வயசுலருந்து எல்லார் பண்ணி பண்ணி ம் ம் எந் இதுக்கு முன்னாடி நா உங்ககிட்ட பேசறக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எங்க அக்கா எதா சொல்லிருப்பாங்ளே
அப்டியெல்லா எது சொல்லல நம்பர் குடுத்துட்டு இந்த மாரி உ நம்பரக்கு வுத்துருக்கே இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்க கால்ப் பண்ணி இல்யேவே மெசேஜ் பண்ணீங்க நீ பா க்லையா அப்டின் சொல்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க
நா அப்ப வந்து மொபைல ரொம்ப நேரமா எடுக்ல செரி மெசேஜ் ஜ்லா வந்திருக்கும் போல செரி நா பாக்றே அப்டின் சொல்ட்டு கால்ப் அ வச்சதுக்கு அப்றம் பாத்தா மெசேஜ் எதுவு வல்ல
சே சே சேரிங்க
அதுக்கப்றந்தா சொன்னே அதுக்கப்றோ அவுங்க நம்பர அம்ப்ச்சாங்க அவ நம்பர் அம்ப்ச்சதுமே நீங்ளே மெசேஜ் பண்ட்டீங்க
அதா அதாங்க சே சே சேரிங்க
செரி நம்ப அடுத்த கால்ல சந்திப்போ
சந்திக்லாங்க